ஹலோ
வணக்கம் தோழி சொல்லுங்க
வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்லா முடிச்சாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு தோழி என்ன சாப்பாடு தோழி
நானா தோழி நாங்க சப்பாத்தி சாப்ட்டோ தோழி இங்க இறைச்சி செஞ்சோ அதனால சப்பாத்தி செஞ்சு சாப்ட்டோ தோழி நீங்க
சரிங்க தோழி நா சாப்பாடு தோழி சாப்பாடு தயிரு முட் இது கிரேவி மாரி வச்சி சாப்ப
ஆ செரி செரி தோழி அப்புறோ தோழி நம்ம என்ன பேசலா இன்னைக்கு
தோழி நீங்க அந்த காஞ்சிபுரம் பட்ட பத்தி என்ன நெனக்கிறீங்க ம்
காஞ்சிபுரம் பட்ட பத்தி எனக்கு ஏதோ ஒரிஜினல் பட்டுன்னு சொல்லுவாங்க தோழி கல்யாண த்துலலா நம்போ காஞ்சிபுரம்லா போய் எடுத்தோ அது கொஞ்சோ ஒர்ஜினலா இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அங்க போய் எடுக்குறோ தோழி இங்க எடுக்குறதெல்லா இப்போ அதுக்கு இங் க நம்ம இங்க எடுக்குறதுக்கு காஞ்சிபுரத்துக்கும் பாத்தா அந்த ஆ அந்த பார்டர்ல வந்து ஒரு வித்தியாச வருது தோழி நா என்னோட கணிப்பு படத்தி சொல்றே ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒரு நூல் நூலா இருக்கு நம்ம இங்க லோக்கல் எடுக்குற கடைகள்லா பாத் த அந்த மாதிரி நூலே இருக்காது மொத்த பொடவுமே வேற வேற மாரி கலர்ல இருந்தாலுமே எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்டோ எதுவுமே தெரியாது எல்லா ஒரே மாரி இருக்கு ஆனா காஞ்சிபுரத்துல எடுக்கிற பொடவ மட்டு பாத்தீங்ன்னா பின்னாடி அந்த பின்னாடி அந்த ஜரில்லா வர எடத்துலயு பொடவைக்கு ஒரு வேற வேற கலர் இருந்துச்சுன்னா அது ரெண்டு நடுல வந்து பாத்தீங்கன்னா நூல் நூலா அப்டியே வெளியில வந்த மாரி இருக்கு தோழி அத வச் பிச்சது ஒரிஜினல்லல பட்டுணும் இது வந்து ஒரிஜினல் பட்டு இல்லைன்னு சொல்றாங்க இப்ப மக்கள் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு எனக்கு தெரியல தோழி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க தோழி
சொல்லனா சொல்லட்டுமா காஞ்சிபுரம் பள்ளி வந்து ஏன் ஒரிஜினல்னு சொல்றோம்னா வந்து அந்த பட்டு பூச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா
ஆமா ஆமா தோழி
அந்த பட்டு பூச்சி அவங்களே வளர்த்து அவங்கே அது மட்டு தயாரிக்கிறாங்க அதனாலதா சார் பத்து ஒரு ஜனள்ன்னு சொல்றது
அப்போ இவங்க எல்லா எப்படி தொழில் தயாரிக்கிறாங்க
இவங்க வந்து வெறும் நூல் தோழி நூல்ல செய்வாங்க
அப்படிங்களா
அவங்க வந்துட்டு அந்த பட்டை பூச்சி நூல்ல செய்வாங்க
ஆ
ப போச்சுன்னா வந்து சாஃப்ட் கிளாத்
ஆ சரி சரி தோழி ஆ
அந்த பட்டுப்பூச்சி எப்படி அவங்களுக்கு கிடைக்குதுன்னா தோல்லி அதுக்குன்னு ஒரு தனியா இலை இருக்கு தோழி பெருசு பெருசா இருக்கும் அந்த இலை
ஆ சரிங்க தோழி ஆ சரசரிங்க தோழி
இரும்பு டிரம் இருக்குல்ல தோழி
ஆமா ஆமா
அந்த இரும்புட்டுறம்ல அந்த இலையெல்லா கொட்டி போட்டுருவாங்க
சரிங்கத்தோழி
னதுக்கு அப்புறம் அதை மூடி வச்சருவாங்க ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ்ல வந்து ஆ ஆறு நாள்ல வந்து என்ன ஆய னா அந்த பட்டு பூச்சி உருவாகு
அதுவே தானா உருவாகுமா
தானாவே உருவாகு அந்த இலைக்கு கா இலைக்காக வரு
ஆ சரி சரி தோழி ஒரு ஒரு இனிப்பு இருக்குன்னா அப்படி எறும்பு வருதோ அது மாதிரி
ஆமா அது பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட்டா இருக்கு கொஞ்சம் எப்படின்னா லென்தா இருக்கம் ஒரு புழு பயந்த மாறி இருக்கு தோழி
அப்படிங்களா சரி அது அப்படியே நிறைய உருவாயிடும் உள்ளல்லயே
யும் நிறைய இருக்கு
ம்
இருக்கறதுக்கு ஒரு மாதறிதா இருக்கு
ம் ம்
ஆனா வந்து அதுலதா பட்டு தயாரிக்கிறாங்க அதுதா ஒரிஜினல் பட்டு
ம் அது வந்து அது உருவான உடனே அதுல இருந்து பட்டு அது இது வரணுமா தோழி
ஆ தோழி இப்ப வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு தனியா அடுப்பு அங்க வச்சிருப்பாங்க தோழி
சரிங்க
பட்டு பூச்செல்லாம் போட்டு
ம்
என்ன பண்ணுவாங்க அந்த நூல் எடுப்பாங்க
அப்டிங்ளா அவ்ளோ அவ்ளோ நூல் கடைக்குமா தோழி ஒரு பொடவை பண்றதுக்குன்னா அப்ப எவ்ளோ நூல் வேணூ
தோழி வந்து அந்த பட்டுப்பூச்சில வந்து நூல் வந்து நம்ம நெனைக்கிற மாரி குட்டி குட்டியா வராது நல்லா லென்த்தா வரு
அப்படிங்ளா ஆஹ்ஹா
அப்படி அந்த லென்த்தா வர ஒரு ட்ரம் பட்டுப்பூச்சிக்கு வந்து
ம்
கு சாரிதா எடுக்க முடியு ஆமா தோழி அது வந்து ஒரிஜினல்லு மெதுவா பண்ணுவாங்க
ஆஹா
ஆனா வந் து அவ்ளோ க்ளாத்து சூப்பரா இருக்கூ தோழி அதே மாரி அதோட ஜருகையெல்லா பாக்கணுமே
ஆ அப்ப நிறங்கள்னா அது பட்டு பூச்சிலருந்து வரம் போது நிறங்கள் எல்லாம் வரும்மா தோழி நிறங்கள் எல்லாம் இவுங்க போட்றது
கலர்ஸ் வந்து நீ இவுங்களே வந்து போட்டுக்கறது தோழி வரு அதுல
அப்படிங்ளா அந்த வெள்ளையிலருந்து இவுங்க வந்து வேற வண்ணங்கள் பூசுறாங்க
கண்டிப்பா அந்த கலர் போட்டு அந்த சுடுதண்ணில கலர் கொதிச்சுட்ருக்கூ
ம்
அந்த சுடுதண்ணில தா அந்த கலர்ஸ்ல்லா போட்டு இது பண்ணுவாங்க எடுப்பாங்க ஆனா பாக்கணுமே அவ்ளோ ஒரு அழகா இருக்கூ நம்ம நார் கடைல பாக்குற கலர்ஸ் அங்க கடைக்காது தோழி
அப்டிங்களா ஆ
டிஃப்ரெண்டா இருக்கூ கலரு டிஃப்ரெண்டா இருக்கூ பார்டரு டிஃப்ரெண்டா இருக்கூ அதோட டிஃப்ரண்டா இருக்கூ
ம் ஆனா காஞ்சிபுரத்துலதா தோழி வெல வந்து கம்மியாருக்கணு காஞ்சிபுரத்துல கம்மியா இருக்கு இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமாதான் இருக்கப்போ அவுங்கதா ரொம்ப கஷ்டப் பட்டு அந்த இதுவ உருவாக்குறாங்க அவுங்க அவ்ளோ கம்மியா விக்க போது இவுங்க ஏ இவ்ளோ வெல குடுத்து விக்கிறாங்க இந்த பொடவைகளல்லா
தோழி வந்து என்ன இப்ப ஒரு விஷயன்னா ஒரு பிஸ்னஸ் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோ நம்ம தா ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்றோ அ ஒரு பால் வி அ பால் வியாபாரினே வச்சுக்கோங்களே பால் வியாபாரி வந்து அவுங்களுக்கு தா எப்டி சொல்றது மாடு எங்க கிட்ட இருக்கு கறந்து வந்து அத வித் எடையில இருக்கவுங்க என்னா பண்றாங்கன்னா இந்த பால் வியாபாரி கிட்ட வந்து கேக்கயில வந்து என்னா பண்றாங்கன்னா அந்த வியாபாரி வந்து என்னா பண்றாங்க சரி ஓகே இந்த பால வந்து நீ வித்துக்கோன் சொல்றாங்க விக்கிறவுங்க எப்புடி விப்பாங்க நமக்கு ஒரு வருமானம் வேணுன்ந்தா விப்பாங்க
ஆமா ஆமா
இப்ப வந்துட்டு ஒரு பத்து ரூபா விக்குதுன்னு வச்சுக்கோங்களே பால் பாக்கெட்டு
ம்
ஆனா அவுங்க வி்க்க விக்கற இடத்துல இருவது ரூவா போட்டு விப்பாங்க நீங்க நல்லா யோஸ்ச்சு பாத்தீங்கன்னா தெரியு இப்ப பால் வர பால் கரெக்டா வருதா நீங்களே யோஸ்ச்சு பாருங்ளே பத் ரூபாய்க்கி நம்ம மாட்டுப்பால் வந்து முன்னூறு
ம் ம்
ம் ஊத்துவாங்க ஆமா இந் மாரி ஊத்துவாங்க சாரி
ம்
அதே மாரி நீங்க வந்து பாக்கெட் பாலையு யூஸ் பண்ணி பாருங்ளே நூறு எம் எல் கூட ஒழுங்கா இருக்காது அந்த பத்து ருபாய்க்கு
ம் அதெல்லா யாரு யார் தோழி அளந்து பாக்குறா பாக்கெட் பிரிக்கிறோ அப்டியே ஊத்திர்றோ அந்த அர லிட்ரு பாக்கெட்டு்
உங்ளுக்கு ஒரு கிளாஸ் வராது அந்த குட்டி கிளாஸ்ல ஒரு க்ளாஸ் தா இருக்கு ஆனா அது பத் அதே குட்டி டம்ளர்ல வந்து ரெண்டு டம்ளர் வர பால் வந்து வெறும் பத் பத்து ருபா மாட்டுப்பாலு ஆனா இதே ஒரிஜினலு
ஆமா மாட்டுப்பால் தா ஒரிஜினலு
அது கம்மியா விக்கியில்ல
ஆமா ஆமா
இது மட்டு கொஞ் ஜாஸ் தா விக்கிறாங்க அவுங்களுக்கு தேவ வருமானம் அப்டிதா யோசிக்கிறாங்க அது ஒரிஜினலான்றத யோசிக்க மாட்டாங்க
ஆமா ஆமா தோழி எங்க கிராம பக்கத்துல இருக்கவுங்ளுக் க்கு மட்டுந்தா தோழி மாட்டுப்பால்லா கெடைக்குது இந்த சிட்டி சைட்ல இருக்கவ்ங் கல்லா எங்க நம்ம மாட்டுப்பாலுக்கு போறது நம்ம கொழந்தைகளுக்கு எல்லா நம்ம அதுதா தரணுன் நெனைக்கிறோ இப்போ எங்க மாமியார் வீட்டு சைடு போனா எனக் மாட்டுக்கால் கெடைக்கு வேலூர் சைடு கொஞ்ச உள்ள ஆனா நம்ம சென்னைல வந்து செட் ட்டில் ஆயிற்றோ நம்மளுக்கு இங்க போயி நம்ம மாட்டுப்பால்னு யார்கிட்ட போய் கேக்கறது இதுல சரியா ப்ராண்ட்டு விட் டு ஏப்பு விட்டு அதுல நம்ப ஆட்ரு போட்றோ அது எந்தளவுக்கு உண்ம அப்டிங்கறது நம்ளுக் தெரியமாட்டேன்து ஆனா ஒ நல்ல ஒர் ஜினல் மாட்டு பால் வந்து வாங்கிட்டு வந்தாலே அது வேற மாறி இருக்கு அது பச்ச பால் குடிச்சாலே அவ்ளோ ஒரு அருமையா இருக் கு
கண்டிப்பா தோழி
இப்போ நம்ப இந்த மாரி ஒரு வாழ்க்க வாழும் போது நம்ப எங்க மாட்டுப்பாலுக்கெலா போற மாரி ஒரு இதுவே இல்ல எல்லாருமே பாக்கெட் பால் தா தயிர் போட்னாலு பாக்கெட் பால் தா பால் காச்சுனாலு பாக்கெட் பால் தா அதுலந்து பன்னீர் எல்லா ஒண்ணுமே வர்ல தோழி ஒரு அர லிட்ரு பால் ஊத்துன சும்மா கொஞ்சுண்தா பன்னீர் வருது மொத் து தண்ணியா போயிடுது
தோழி அது வந்து ஃபில்லாவே ஃபில்டர் பண்ணிட்டு தானே
ஆமா ஆமா அந்த பிராண்ட்லயே தனித் தனியா பன்னீரு நெய் எல்லா வெச்சுட்டாங்க அவுங்க பால்ல எங்கருந்து அதெல்லா விட்றது
ஒண்ணு தெரியுமா தோழி நா வந்து மாட்டுப்பால் தா வாங்கி யூஸ் பண்ணிட்ருக்க என்ன ஒவ்வொரு தடவ அந்த பால் வாங்க முடியாத சமயத்துல மட்டுந் தா பேக்கெட் பால் யூஸ் பண்ணுவே ஆனா வந்து நீங்க பத் து நாள் வெச்சிருந்தாலு பேக்கெட் பால்ல வந்து அந்த நெய் மேல மெதகாது நீங்க வந் து பிரிட்ஜில வெச்சு பாருங்க டைரக்ட்டாவே அந்த பாலுக்கு மேல அந்த நெய்யி இது ஆடையெடுப்போல்ல அந்த மாரி காய வெக்காத பால்லியே ஆட வரு
அ அ
பால்ல அவ்ளோ ஒரு திக்கா இருக்கு அதே பால் எடுத்து உள்ள வச்சு பாருங்களே எந்த மாற்றமு இருக்காது ஆன்
ஆமா அப்படிதா இருக்கு ம் ம் ம்
ஆனா இது வந்து ஒரு நாள் வச்சு பாருங்களே அந்த நெய் எல்லா மேல மெதந்துடும் அதுவு இல்லாம சாய்ந்தரத்துல ஒரு மாரி அந்த நெய் ஸ்மெல் வர ஆரம்பிச்சு கொந்த பால்ல நாலா வந்து ஒரிஜினல் எதுவோ அததான் நம்ம தேடி போய் சாப்டணும் தோழி இந்த மாரி
ஆமா ஆமா ஆமா அதே மாரிதா பட்டு கூட அப்ப நீங்க சொல்றத பத்தா ஆமா எது உண்மை எது பொய்னே தெரியாம போயிடுச்சு
கண்டிப்பா இப்ப ரீசன்டா ஒண்ணு நடந்துச்சு பாத்தீங்களா ஆ முப்பது வந்து
ம்
ஒரு பூரம் உள்ள கிடந்து ஆளுக்கு ஊட்டு வாங்க பாத்ரத்துல வூத்த இல்ல அந்த பூரா விழுந்த மாரி செத்து போன பூரா அந்த மாரிலா நியூஸ் பரவ
அ அத ப பக்கெட் வீட்டுல போடும் போது பூரா போயிட்டு இருக்கு யாரு பாக்குற எல்லா மிஷின் தான
அதெல்லா தப்பு தோழி அப்படில்லா குடுக்க கூடாது ஏன்னா மக்கள் குடுக்குறோம் பாத்து பண்ணனும்ல
ம் ஆமா கண்டிப்பா தோழி அதா எல்லா மிஷின் பண்ணா அவங்களுக்கு என்ன தெரிய போறது பால் அந்து அப்டியே பேக்கெட்ல ஊத்த போது பாக்கெட்டு நம்ம அப்டியே சீல் பண்ணிறாங்க
கண்டிப்பா
ம் செரிங்க தோழி நம்ம இன்னொரு இதுல பேசலாம் தோழி ஓகே தோழி ஓகே தோழி நன்றி
நன்றி தோழி